இருக்கீர் வீட்ல எல்லாரும் நலமா
நலம் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்க தோழி சாப்ட்டீங்களா தோழி ஆ சாப்ட்டாச்சு தோழி இங்க தோசயும் தோசையும் தேங்காய் சட்னியும் தோழி உங்கள் வீட்டில்
தோச சட் தோச சாம்பார்
ஓ செரிங்க தோழி செரிங்க தோழி சொல்லுங்க தோழி சாம்பார் எப்டி செய்வீர்கள்
சாம்பாரு டிஃபனுக்குன்னா வந்து எப்டி செஞ்சேன்னா
ம்
பருப்பு போட்டு மெளகு சீரகம் பூண்டு மஞ்சள் மொளகாய் தக்காளி வெங்காயம்
சரிங்க தோழி
எல்லாமே எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு
ம்
குக்கர்ல வச்சுட்ட தோழி குக்கர்ல ஆன் பண்ணி விட்டோனா அது மூணு விசில் வந்துச்சுனா வெந்துச்சு வெந்துரு நம்ம அப்புறோ வந்து தாளிச்சிடலாம் தோழி எண்ணெய் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டுனு டிஃபனுக்கு அப்டே சாப்ட்டுக்கலாம்
சரிங்க தோழி இந்த பொடி இந்த சாம்பார் பொடி அதெல்லாம் போட மாட்டிங்களா தோழி
இல்ல தோழி சாம்பார் பொடி போட மாட்டேன் அதே நம்ம சாப்பாடுக் லெஸ் சாப்பட்ணும்னா அப்போ காய்கறி மட்டும் போடுவேன் தோழி
ஆ சரிங்க தோழி சரிங்க தோழி ம் சொல்லுங்க தோழி நான் இல்ல தோழி சாம்பார் பொடி போடுறதில்லை தோழி இப்டி தான் தோழி போடுவோம் நீங்க பண்ற மாரி தான் ஆனா சின்ன வெங்காயம் பச்சை மிளாக அதெல்லாம் மட்டும் போட்டுதான் தோழி பண்ணுவோம் மொளகாப் பொடி அரைச்சு வச்சுருக்கோம்ள தோழி அத தான் தோழி நாங்க இப்ப யூஸ் பண்றது
ஆ
ம் மத்தபடி நம்ம கா மதியம் சாப்பாட்டுக்கு சாம்பார்லாம் சாப்பிடா அது வடவும் தாளித்து போடுவோம் தோழி
வடகம்னா என்ன தோழி
அ வடகம் பண்ண மாட்டீங்க மீன் குழம்புக்கெல்லாம் வடகம் போடுவாங்கல்ல நல்ல வாடயா வெந்தயம் இல்ல வடகன்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் நிறைய ஏற்பது அந்த வருஷத்துல ஒரு வாட்டி கம்மியா கம்மியா விலக்கி விக்கும்ல வெங்காயம் எல்லா அப்ப வாங்கி நாலு கிலோ அஞ்சு கிலோனு வாங்கி அத கட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ பூண்டு அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி ரொம்ப மய் சின்ன சின்னதா அந்த மிஷின்ல போட்டு இழுத்தா வந்துரும்ல தோழி அந்த இதுல வந்து சாப் பண்ணிட்டு இந்த வெங்காயம் பூண்டு அதுக்கப்பறோ இந்த சீரகம் சோம்பு வெந்தயோ எல்லாமே பொடி பண்ணி போடுவோம் தோழி அது உள்ளார அத மஞ்சத்தூள் எல்லாமே விளக்கெண்ணெய் போட்டு பெசஞ்சு வச்சடுறது தோழி நைட்டோட நைட்டா மறுநாள் காலையில அத வந்து வெளக்கெண்ணையில உருண்டை புடிப்பாங்க தோழி பெருசு பெருசாக உருண்ட புடுச்சி புள்ளயார் உருண்ட புடிச்சு வைக்கிறது அதுக்கு மறுநாள் அதுக்கு காலையில உருண்ட புடிச்சி வெயில்ல வச்சுடுறது தோழி திரும்பி சா மாலையானா அத வெளக்கென்னைல குட்டி குட்டி ட்டி குட்டி குட்டியா உருண்டை புடிச்சு வைப்போம் தோழி அது ஒரு ஒரு மூணு நாளைக்கு இந்த மாரி பண்ணி ட்ட அதுக்கு ஃபுல்லாவே காய வைப்போம் தோழி ஒரு பதினைந்து நாள் இருவது நாள் கணக்கு இருக்கு காய வச்சு எடுத்து வச்சுக்கிறது தோழி அது கெட்டு போகாது தோழி ஒரு வருஷம் ஆனாலு அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா உடச்சு உடச்சு போடுறது தோழி சாம்பாருக்கு மீன் குழம்புக்கு கார குழம்பு குலா வந்து இந்த வடவம் தழிச்சு போட்டா நல்லா வாடையா இருக்கும் தோழி குழம்பே
தாளிக்கரதுல போட்டுருவீங்களா தோழி தாளிக்கும் போதே
ஆமா இதுப்போய் நம்ம வெண்டைக்காய் சாம்பார்லாம் வைக்கிறோம்னா அதுக்கு வெறும் கடுகு மட்டும் தான் தாளிச்சு போடுறது உண்டு மத்தபடி முருங்கக்காய் கத் கத்திரிக்காய் சாம்பார் முள்ளங்கி சௌச்சவ்லாம் போட்டு சாம்பார் வச்சோம்ன்னா இந்த வடவம் போட்டு பண்றது ரொம்ப நல்லா இருக்கும் தோழி ஆனா அந்த வாட நல்லா தூக் க்கலா இருக்கும் தோழி ரொம்ப நல்லா இருக்கும் அது மீன் குழம்புக்கெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் குடுக்கும் தோழி
மீன் குழம்பு எப்டி தோழி வைப்பீங்க
மீன் குளம் பார்த்தீங்கன்னா மீன கழிவிட்டு என்ன எனக்கு கழமட்டும் தான் தோழி தெரியும் அம்மாலாம் வந்து மீன தோல உரிச்சடுவாங்க தோழி எனக்கு உரிக்க தெரியாது கழுவிட்டு ஆ மஞ்சத்தூள் போட்டு கொஞ்ச நேர பசறி வச்சர்றது தோழி அத பிறகு வந்து எண்ணெய் சட்டியில வந்து வடவும் போட்டு வெங்காயம் தக்காளி சின்ன வெங்காயம் தா தோழி போட்றது வடவம் தக்காளி எங்க வீட்ல வந்து அம்மா பச்ச மொளகல்லாம் போட மாட்டாங்க நா ஆனா போடுவே பச்ச மிளகா போட்டு நல்லா இது பண்ணிட்டு அதன் பிறகு ஆ மொளகாத்தூள் அந்த இதல்லா வந்து நம்ம மீன்லே பசஞ்சு வச்சுர்றது தோழி டரெக் ட்டாவே
ஹலோ கேக்குதுங்ளா தோழி ஆ அதுல கொஞ்சோ கே அந்த மொளகாதூள் அரச்சு வச்ச மொளகாதூள் இருக்குல்ல தோழி தனித்தூள் இல்ல அரச்ச அது கொஞ்சோ வந்து மீன்ல கேப் பெசஞ்சு வச்சிருக்கறது உண்டு அதன் பிறகு இதுல வந்து மஞ்சத்தூள் மொளகாத்தூள்லா போட்டு இது பண்ணி தண்ணி ஊத் இந்த அரிசி கஞ்சி தண்ணி இருக்குல தோழி அததா என்ன வழக்கமா எல்லா கொழம்புக்குக்குமே அது தா நாங்க வாடிக்கையா பண்றது அந்த தண்ணிய எடுத்து கொதிக்க உட்டு நல்லா அதுக்கப்புறமா பச்சவாட போனதுக்கப்புறோ மீன அதுல போட்டு பண்றது உண்டு தோழி மாங்கா வந்து அதுலியும் போடுவோம் அப்டி இல்லை என்றால் ஒவ்வொர் நேரம் புளிப்பு இருக்கு அப் டி ஏனென்றால் தனியா மாங்காவை அவித்து அ கொழம்பில் லாஸ்டா போட்றதுண்டு தோழி
தோழி நீங்க அரிசி தண்ணி சொன்னீங்கள தோழி அது அ கழுவுறதுக்கா மீன கழுவுறதுக்கு பண்றிங்ளா எதுக்கு மேம்
இல்ல கழுவுறதுக் கில்ல கொழம்பு வைக்கிறதுக்கே ஒரு ரெண்டு வாட்டி அரிசி கஞ்சி க கழுவி ஊத் தீறது மூணாவது தண்ணிய எடுத்து வச்சி அந்த அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு தோழி வச்சாக்கா அது எல்லாரும் பண்றது ஒன்று தானே தோழி
இல்ல தோழி நீங்க இப்போ அந்த வடகம் சொன்னீங்க அதுவு வந்து எனக்கு புதுசா இருக்கு தோழி நீங்க இப்போ அரிசி தண்ணி கூட எனக்கு நா இது வரைக்குமே கேள்விப்பட்டது கெடையாது நா சமைக் ம் நீங்க நா எந்த சோசியல் மீடியால கூட பார்த்தது கெடையாது தோழி நீங்க சொல்றது
இல்ல அரிசி தண்ணி அரிசி கஞ்சி தண்ணிய எடுத்து நாங்க வப்போம் தோழி கொ குருமா கைழம்பா இருந்தாலும் செரி அதுல வச்சா அது ஒரு டேஸ்ட்டு குடுக்கும் தோழி
அ புரியுதுங்கது தோழி எனக்கு அந்த தண்ணிய வச்சு நீங்க தண்ணி ஊத்துரத்துக்கு பதில் இந்த அரிசி தண்ணி ஊத்துவிங்ளா தோழி
ஆ ஆமா பத்தலையா நம்ம நார் நார்மலான அந்த தண்ணியு ஊத்திப்போம் தோழி ஓரளவு ஆ ரொம்ப ஃபுல்லா எடுக்காம ஓரளவு அரிசி கஞ்சி தண்ணி எடுத்துக்கிறது உண்டு தோழி
எந்தெந்த கொழம்புல ஊத்தலா தோழி மீன் கொழம்பு சொன்னீங்க
கொழம்பு ஊத்தலா அ நீங்க இத இதுக்கு எடுத்துக்லா குருமா கொழம்புக்கு எடுத்துக்லா சாம்பார் வந்து நாங்க குக்கர்லே பண்ணிறதுண்டு தோழி ரெண்டு விசில் ட்டு அப்டியே இறக்கிறது தோழி எமர்ஜென்சிக்கு
ம் அ அ புளிக் கொழம்புக்கு கூட எடுத்து க்லா தோழி நல்லா இருக்கு புளி கொழம்புக்கு நம்ம ரொம்ப கம்மியா தா வைக்க போரோ அதிகமா வெக்க போறதுல்ல புளிக் கொழம்பு அந்த அரிசி தண்ணிய எடுத்து வெச்சுக்கிட்டா அதுலயே மஞ்சள்த்தூள் மொளகாத்தூள் உப்புக்கல்லு எல்லா போட்டு கரச்சி வச்சிட்டு வெறு நம்ம வெங்காயோ பூண்டு மட்டு வச்சு ஒ காரக்கொழம்பு வெக்கறோன்னா அ நல்லெண்ண ஊத்தி அதுலயு வடவோ போடுவ தோழி வடவோ போட்டு வெந்தை எல்லா போடுறதுல்ல இந்த வடவோ போட்டாலே அதுலயே எல்லாமே இருக்குங்கிறதுனால வடவோ மட்டு போட்டு சின்ன வெங்காயம் பூண்டு நறைய போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறோ இந்த த இந்த தண்ணீல மொளகா தூள் மஞ்சத்தூள்லா போட்டு வச்சிருக்கோம்யில்ல தோழி அத எடுத்து இந்த அந்த வெங்காயம் பூண்டு கூட சேத்து போட்டு கொதிக்க உட்டு எறக்கிர்ற தோழி ரொம்ப நல்லா இருக்கு தோழி
நீங்க சொல்லும்போது ஆமாங்க தோழி எனக்கு நீங்க சொல்லம்போது இப்ப எப்படியாச்சு அந்த வடகம்ம வந்து நம்ம தை பண்ணிரனு நீங்க வடகம் எல்லாத்துக்கு யூஸ் பண்ணுவீங்களா தோழி
சில கொஞ்ச பொடி தா தோழி சொல்லியிருக்க இன்னு நறையா பொடி போடுவாங்க அனா அது வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்றே தோழி அது ரொம்ப நல்லா இருக்கு தோழி இந்த கடையிலல்லா கூட ம் செல பேரு இந்த ஆர்கானிக் ஐட்டம் அப்டிலா விக்கறாங்கல்ல தோழி அவங்கலா கூட இந்த வடகோ செஞ்சு விக்கறாங்க தோழி
ஆமாங்க நா பாக்கற தோழி நா கண்டிப்பா எப்படியாச்சு தேடி கண்டுபுடிச்சு இந்த வடகம் வந்து போட்டு சமைச்சு சாப்ட்டே ஆகணு தோழி என்னங்க நீங்க எல்லாதுலயு சொல்றீங்க தோழி மீன் கொழம்பு சொல்றீங்க இந்த அரிசி கம்யா வந்து கை பண்ற அ நானு ஏன்னா எனுக்கு எனக்கு மட்டு செய்றப்போ இல்ல கணவருக்கு மட்டு செய்றப்போ நாங்க ரெண்டு பேர் எப்டி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்ருவோ
ஆ செரி ஒன்னும் தெரியாது தோழி நல்லா இருக்கு
அதா தோழி நா வந்து அதா தோழி தெரிலல்ல நம் எனக்கு அவ்ளவா சமைக்க வராது தோழி இப்பதா நா சமைச்சிட்டு இருக்க அதனால சரி நம்பளு எங்க ரெண்டு பேரு தா நாங்க எப்டி வேனாலுமே சாப்படுற மாரி இருக்கு
செரிங்க தோழி செரிங்க பண்ணி பாருங்க தோழ ம் கண்ணு அ கண்டிப்பா பண்ணுங்க தோழி ஏதோ சாப்பற அளவு சமைப்ப தோழி சாப்படுவாங்க எல்லாரு நல்லா இருக்குன்னு
மீன் புடிக்கறதலா எப்டி புடிப்பீங்க
மீனு எனக்கு எனக்கு உரிக்க தெரியாது தோழி அம்மா வந்து அ யாரு இவுங்க மீன் வாங்குனாலும் செரி வேற யாராவது வாங்கிட்டு வந்து குடுங்கன் சொன்னாலும் செரி முழு மீனா வாங்கிட்டு வந்து குடுங்க அ இந்த மாரி அறுத்து வாங்கிட்டு வந்து தராதிங்கன்னு மட்டும் சொல்லுவாங்கல்ல அறுத்து வாங்கிட் டுவந்தா என்னால உரிக்க முடியாது முழு மீனுன்னா அவுங்களே இது பண்ணி உரிச்சிரு ஈஸியா உரிப்பாங்க தோழி வெள்ளையாவே இருக்கு தோழி
அந்த தோல புல்லா எடுத்துருவாங்களா தோழி
த்துருவாங்க தோழி உங்களுக்கு ஒரு எடத்துல கூட பிசுறு இருக்காது அப்டியே அந்த மீன் வந்து எப்டி சொல்றது பிளைன்னா எப்டி சொல்றது சைனிங்கா தா தோழி இருக்குது நம்ம தோல உரிச்சாக்கா பிசுறு பிசறு இருக்கும்லான் சொல்லுவாங்கள் அதல்லாம் கடையாது தோழி நல்லா இருக்கு தோழி அந்த மாரி வந்து செல பேரு வந்து தோல் புடி க்காது மீன் தோல் ஆ சில பேருக்கு தோல் தா ஒடம்புக்கு நல்லது ஆனா சில பேருக்கு தோல் பிடிக்காது நாங்க சின்ன வயசுலருந்தே நா வந்து மீன உரிச்சு சாப்ட்டதுனால தோல பாத்தா தனியா எடு எடுத்து வச்சிட்டு சாப்பிடுறதுண்டு தோழி
ம்
ஆனா யார் வீட்டு போனாலு அ யார் வீட்டுக் போனாலு மீன் சாப்டுவ புடிக்கு எனக்கு அந்த தோல்லுன்னா எனக்கு எனக்கு அது எறங்க மாட் தோல் அப்ப கூட கேப்பாங்க தோல் தான சத்து நீ இப்டி சாப்பறே இப்ப இப்ப தா என் புள்ளைக்கு வந்து யாரு மீன்லா பெரிமா வீட்ல இந்துலா குடுத்தாக்கா தோலோடு குடுத் துர்றது கொஞ்ச கொஞ்சோ அம்மா வந்து அ ம் நா அவனுக்கு வந்து எதா இருந்தாலு குடுத்துறது தோழி ஆனா
ஆமா தோழி அந்த மாரி குடுங்க குடுத்து பழக்குங்க இப்ப நீங்க அந்த மாரி பழகனதனால உங்களால இப்ப சாப்ட முடில
நா ட்ரைப் ம் நா வந்து கொஞ்சோ இது பண்ண சாப்பிட்லாம் அப்டின்னு நமக்கு வயசாயிட்ருக் க்கு அதையாவது சாப்ட்டு கொஞ்சோ கொஞ்சோ சத்தாதானதா சாப்புட்னுன்னு ஆனா வந்து எனக்கு அது முடில அது வந்து டக்குன்னு கொமட்டிட்டு வருது அது சுத்தமா முடில ஆனா நா ட்ரை பண்ணி பாத்த முடில ஆ சே நன்றி தோழி திரும்பியு தொடருவோ தோழி நன்றி தோழி ஆ